நானா இப்ப தான் டீ குடிச்சுட்டு சும்மா அப்படியே ஃபோன் பாத்துட்டுருக்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நானும் சும்மாதா இருக்க இப்பதா ஒர்க்லா முடிஞ்சிச்சு ஒரே டயர்டா இருக்கு
ஏன் இன்னைக்கு ரொம்ப வேலையோ வேல ஜாஸ்தி
ஆ ஆமா ஆமா ரொம்ப வேலைதான் இன்னைக்கு எப்ப ஈவினிங் வரும் அப்டின்ட்ருக்கு எனக்கு
டீ குடிச்சு
நான் இப்பதான் டீ குடிச்சேன் நீ குடிச்சிட்டியா
நா தான் குடிச்சிட்டேன் டீ குடிச்சாத தா கொஞ்சம் நம்பளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இல்ல
ஆமா நம்ம அப்படியே பழகிட்டோல்ல டீ குடிச்சு குடிச்சு இந்த டைம் வந்தா டீய தேட ஆரம்பிச்சிறோம்
ஆமா ஆமா நானும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாந்தான் உனக்கு கால் பண்ணேன்
உம் உன்கிட்ட பேசுனது எனக்கும் ரிலாக்ஸ்டா தான் இருக்கு
ஆமா எல்லாம் வாழ்கை வந்து ஃபுல்லா அப்படி ரொட்டீன் லைப் தான் போர்டி நம் கொஞ்ச நேரம் பேசலன்னு வச்சிக்கோய அவ்வளோதான் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் பேசினாதான் ரிலாக்ஸா இருக்கும்ல்ல
கண்டிப்பா கண்டிப்பா காலை எழுந்ததுலே இருந்து அப்டியே ஒரே ஓட்டமா இருக்குல்ல
நம்ம ஜென்ரேஷன் லைஃப்ல அப்படிதான ஓட்டம் ஓட்டம் ஓட்டம் என்ன பண்ணுவது எல்லாரும் பிஸி தான்
ஆமா
உம்
இந்த வீக் எண்க்கு எதாச்சு பிளான் இருக்கா வெளிய போற மாதிரி
போலான் நினைக்கிறோ இங்க பசங்கள் இந்த எக்ஸிபிஷன்லா இது பண்ணிட்டுருக்காங்க அங்க போலான் நினைக்கிறோ கொஞ்சம் இங்க மழை வர மாதிரி நேத்து திரும்ப வெயில் வந்துச்சுனா போக முடியல போலான்னு பிளான் பண்ணிட்ருக்கோம் நீங்க எங்க போறோன்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா
வெளிய போணுன்னு ஆசையா இருக்கு ஆனா வந்து வேல காலியாய்டுமோன்னு பயமா இருக்கு
உம் எனக்கும் அதேதான் ஆனா இப்பல்லாம் அப்படிதா இருக்கு ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு சினிமா போனாலும் அப்படிதான் இருக்கு கொழந்தைளுக்கு எக்ஸிபிஷன் கூட்டு போனாலும் அப்படிதான் இருக்கு ஆனா என்ன பண்றது வீட்டு வீட்டுக்குள்ளயே இருக்குல்ல சரி கூட்டு போலான்னு ட்ரை பண்றோம் ஒவ்வொரு வாரம் பண்றோம் அந்த வெயில பாத்தோன்னா பயமா இருக்கா அப்படியே உக்காந்துட்றோம்
இப்ப மழை வந்துருச்சு மறுபடி காஃபி குடிக்க உ ஒரு காஃபி குடிக்க போனா கூட அவ்வளோ பில் ஆயிடுது
ஆமா நம்ம போடுற காஃபி வீட்டுல பத்து ரூபாய் கூட செலவாவாது இங்க போனா ஐம்பது அறுபது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஐயோ வேணாம் அத பாத்து நம்பளுக்கு தலவலி இன்னும் அதிகமா வந்துடுது போல
ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க
சில இதுல வந்து டெக்கரேஷன் இருக்கும் அந்த சில கேஃப் காஃபில்லாம் பாத்தீங்க வச்சுங்க கஃபேல எல்லாம் டெக்ரேஷன் அதுக்காக காசு போடுறாங்களோ என்னமோ தெரில
அம்மா நம்ம அப்ப என்ன பண்ணுவோம் ஆசையா இருக்குன்னு போட்டோ எடுத்துரு போட்டுட்டு உக்காந்துட்டு இருப்போம் காசு செலவு பண்ணுவோம்
ஆமா அந்த நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்றதுக்காகவே நம்ம செலவு பண்ணி போயி அந்த ஃபோட்டோ போட்டு அது ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கோ
ம் உனக்கு போட்டோ எடுக்கிறதுலாம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்குமா
எனக்கா இந்த சீனரீஸ் அந்த வானத்த பாத்து அந்த மாதிரில்லா இருக்கணு கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கனு கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிற ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப புடிக்கும் உனக்கு
எனக்கு புடிக்கும் ஆனா ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்ல
ஆ ஆமாம்மம்மம்மா
அதுனா எனக்கு ஒரு போட்டோ எடுத்தா நல்லா வந்துச்சுன்னா ஓகே இல்லன்னா அப்டியே அது நல்லா பிக் வர வரைக்கும் நான் எடுத்துட்டே இருப்பேன் அது ஒரு அம்பது போட் டோ ஒரு மாதிரி எடுப்ப அந்த ஒரே இமேஜே கூட இருக்குறவங்களா என்ன இப்டி பண்ணிட்டு இருக்கா அப்டி கூட நெனப்பாங்க
செரியா வர்ல திரும்பத் திரும்ப எடுத்துட்டு இருப்போம் நம்ம அது ஒரு கேரக்டர் ம் சில போட் ஆ ம் சொல்லு சொல்லு
சில பேர்லாம் போட்டோ எடுக்கும் போது ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்கல்ல நால்லா அப்டே பாஸ்போட் சைஸ் போட்டோ கூட அப்டே எல்லா பல்லும் தெரிற மாரி
ஆமா அப்டியா எங்க வீட்ல சில பேர் அந்த மாரில்லாம் இருக்காங்க ஆனா பழைய போட்டோல்லாம் பாத்தா அப்டித்தான் இருக்கும் சில பழைசெல்லாம் பாத்த உம்முன்னு இருப்பாங்க அந்த காலத்துலல்லாம் இப் இப்பல்லாம் வந்து சும்மாவே அப்டியே இளிச்சிட்டு தான் செல்ஃபி எடுக்கறன்ற பேர்ல போட்டுட்ருப்பாங்க இல்ல
ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க
ம் ஆனா இந்த பழைய போட்டோல்லாம் பாத்தா ஒரே காம்டியா இருக்கும் பழைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எல்லாம் பாத்தீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் இப்டி திரும்பிட்டு இருப்பாங்க அப்டி திரும் எல்லாம் பாத்துருக்கியா பழைய போட்டோல
நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு போட்டோ வச்சுக்கோங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் போஸ்ட் தான் உங்களுக்கு இப்டிதான் இப்டிதான் ஆனா இப்ப என்ன போஸ் போட்டோக்குலா
ஆ அதுவும் ஸ்கூல் போட்டோஸ் எல்லாம் பாக்கும்போது அவ்ளோதான் அந்த ரொம்ப இன்னொசென்டா சில பசங்களல்லாம் இருக்கோங்க சிலதுக் காமெடியா இருக்கு
ஆக்சுவலா நம்மளோட சின்ன வயசு போட்டோவே யோசிச்சா பாருங்களேன் ரொம்ப இன்னசன்டா இருப்போம் ஆனா இப்ப நம்ம இப்ப நம்ம கிட்ஸோட போட்டோல்லாம் பார்த்தா அவங்களுக்கு மேபி ஃப்யூச்சர்ல ரொம்ப நம்ம இன்னசண்டா இருக்கோ
எனக்கு இப்ப பாக்குறதுல்லாம் பாத்தா ரொம்ப புடிக்க புடிக்காது எனக்கு அந்த பழைய கால போட்டோ எடுத்து பாத்தா தான் கேர்ல்ஸ்ல்லாம் வந்து ரெண்டு குடிமி போட்டு இந்த தல சுத்தி பூ வச்சுட்டுருப்பாங்க பசங்க அப்டி போ பவுடரெல்லாம் அப்பிக்கிட்ருப் ப்பாங்க தெரியுமா அதெல்லாம் பாத்தா சிரிப்பா வரும் ஆமா ம்
தென் போட்டோ எடுக்கும்போது கண்ண மூடிட்டு அப்டியே தூங்குற மாரில்லாம் இருக்கும்ல
ம் ம் நான் வந்து இந்த பிர்ஷர்னால அந்த போட்டோஸ் பழைய ஆல்பம் இருக்குல்லையா அதெல்லாம் எடுத்து பாத்துட் இருப்பேன் கொஞ்சம் இந்த ஒர்க் க்கு பிரஷர் கொஞ்ச நேரம் பாக்கலா அப்டின்னு சம்டைம்ஸ் எடுத்து பாப்பன் அப்பப்ப பார்க்கும்போது அது நம்மளுக்கு புடிக்க மாட்டேங்குது பழசாயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தனு வச்சுக்கோய அந் ஃபோட்டோஸ்லாம் நல்லா மெமரபுளாருக்கும் நல்லாருக்கும் மே பி இப்ப இருக்கிற பசங்களுக் கூட அவுங்களோட போட்டோ அப்ற இன்னும் பியூச்சர்ல பார்த்தா அது நல்லா இருக்கும் போல இருக்கு அதனால எடுத்து வைக்கணும் ம்
கண்டிப்பா கண்டிப்பா அதுல்லா உங்களுக்கு ஒரு மெமரிஸ் தானே
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சில நேர குழந்தைங்க மாதிரி வந்து கேர் ஃப்ரீயா இருந்தா நல்ல மிஸ் தயிருல்ல இந்த மாறில்லா
நல்லா இருக்கு நம்மளும் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலான்லா தோணுதுல்ல
ஆமா ஆமா ஆமா அப்ரோ சம்மர் வெகேஷன்லா எப்டி போகுது
போது எங்காச்சு டூர் போகணுனு தோணுது அதா ஃபர்ஸ்ட்ல சொன்னன்ல டூர் வெளியவு போணு லீவு போடணு தூங்கவு செய்யணு காசும் செலவாவுது
ம் லீவு எப்படா கெடைக்கு தூங்குனா போதும்னு இருக்கு நம்ம உடம்பெல்லா இப்ப பத்தியான இல்ல ஆ ஆனா இந்த பசங்க பார்த்தா லீவ் டைம்ல சீக்கிரமா எழுந்திருச்சுப்பாங்க
எழுந்தது மட்டு இல்லாம பசி அப்பதா பசிக்குது பசிக்குது
போகும்போது வந்து சாப்பிறதுக்கு ஒரு மணி நேரோ என்னதான் லேட்டா குடுத்தாலு சரி அது பசி பசிக்க வேணா வேணானுவாங்க இப்ப வந்து இப்ப சாமா கரெக்ட் தா எங்க வீட்லயும் அப்படிதா இருக்கு
ம் நீ எதாச்சும் ஈஸியா குக்கிங் பண்ற மாரி மெனு
இ இ ஈஸியா என்ன டக்குனு இந்த ப்ரெட்டு வீட் ப்ரட் தா வாங்குவே முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு அந்த மாதிரி பண்ணுவே மேகி கொஞ்ச இந்த ரைஸ் நூடுல்ஸ் இருக்குல்லையா அந்த மாரி ஹெல்த்தியா தா வாங்குவே
ஓ ம் ம்
கொஞ்ஜோ டக்குன்னு செய்யிற மாரி இல்லன்னா நம் பாவது யூடியூப்ல தா பாப்பே எப் டக்குன்னு நம்பளுக்கு இருக்கவே இருக்கே அந்த யூடியூபு நம்ம எதுக்கு யோசிக்கணு நான் மூளை எல்லா போட்டு இப்பல்லா கசக்குறதே இல்ல உக்காந்து யுடியூப் எடுத்தோமா எதாது ஷார்ட் ஈசியான்து பாப் பம்மா டக்குன்னு எடுபாத்து செஞ்சிருவே நீ ஓனா செய்வியா யூடியூப் பாப்பியா
நா யூடியூப் பாப்பன் அதனால எனக்கு சொதப்பலாதா வருது ஏன்னே தெரியல நா கிச்சன்ல சமைக்கிறனா இல்ல எக்ஸ் ப்ரிமெண்ட் பண்றனால எனக்கு அப்டியே செஞ்சு முடிச்சு அந்த ரெசிபி நல்லா வர வரைக்கும் பயமாவே இருக்கு
பயம் ஆமா நம்ம இப்ப ஃபாஸ்ட்டா பண்ணோன்னு வச்சுக்கயே அது நல்லா வந்துரும் பொறுமையா பாத்து பாத்து செய்றது தா ரொம்ப சொ சொதப்பு டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்னு செய்வோ ஐயோ இது நல்லா வருமான்னு தெரியாது நெனைப்போ ஆனா அது நல்லா வரு பொறுமையா எல்லாமே கரெக்டா போடுறமாரி தெரியு அது வந்து சொதப்பிரு
ம் கரெக்டா எக்ஸாகக்ட்டா சொல்லிட்டீங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு
ஸ்கூலுக்கு போற டைம்ல ரொம்ப அவசரமா சமைப்போம்மா அப்பதா எதாவது ஒன்னு சொதப்பு கொழந்தைங்க பாவம் என்ன பண்ணு சுட சுட அப்டியே பேக் பண்ணி அனுப்ப வேண்டி
ம் நாலா நெறைய நாள் ஆ நெறைய நாள் உப்பே போடாம பேக் பண்ணி குடுத்துருவே நம்ம சாப்டும் போதுதா தெரியு ஐயோ உப்பே போடலையே
அதுங்க வர வரைக்கு வெயிட் மாம் பாவோ சாப்டாங்களா இல்லையான் வர வரைக்கும் நம்ப உக்காந்து இந்த டிஃபன் பாக்ஸ் தொறந்து சாப்ப எதோ சமாள்ச்சு சாப்ட்ருக்கங்க சில டைம் சில டைம் சாப்டாதுங்க பசியில எதோ சாப்ட்ரு
ஆமா ஆமா நா மோஸ்ட்லி என்ன பண்ணனு வெச்சு க்கோங்களே மார்னிங் டைம்லே என்னால முடிஞ்ச அளவுக்கு அவிங்க வயிரப ஃபில் பண்ணி அமிச்சிருவே
ஆமா ஆமா ஆனா ஸ்கூல்லயே வந்து ஸ்நாக்ஸ் பிரேக் வருது இல்ல
அ ஆமா
அப்ப கொஞ்சோ ஹெல்த்திய சாப்ப என்ன பே என்ன மாரி குடுப்பீங்க ஸ்நாக்ஸ்க்கு
நா வந்து நட்ஸ் லட்டு நட்ஸு இங்கவ ஸ்கூல்ல வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் ரொம்பவே நம்ம சி ஜங்க்கு ஆயில்ல ஃபிரை பண்ணத குடுக்கவே குடுக்
குடுக்க கூடாது எங்க ஸ்கூல எல்லா ஸ்கூல்லயு அது இருக்கு பட் இந்த ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து முடியாம கடையில வாங்கி குடுத்து அந்த மாரி பண்றாங்களா அத பாத்துட் நம்ப பசங் க கேக்குது நா சொன்ன அது ஜங்க் ஃபுட் தானன் கேட் தா மான்னுவா அப்டியே சாப்டக் கூடாது அப்டின் சொல்லா குடுக்கவே மாட்டே நா என்னைக்குமே குடுக்க மாட்டே அப்டியே கடைல வாங்குறதா இருந்தாலு இந்த பர்பி உருண்டை எல்ரூண்ட அந் அத மார்தா குடுப்பனே தவர்த்து ஃப்ரூட்ஸ் மெயின்லி ஃப்ரூட்ஸ் தா ஈவ்னிங்னா ஹெல்த்தியா வந்து நானே செஞ்சி குடுத்துருவே நாலா குடுக்கவே மாட்டே குர்குரே தான இந்த குர்குரே அந்த மார் தா கடையில வாங்கி நெறைய குடுக்குறாங்க பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து பாக்க மாட்டன்றாங்க இன்னொன் உங்க ஸ்கூல ஸ்ட்ரிக்ட்ன் சொல்றீங்க
போ அந்த டீச்சரையு வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏனா வந்து அவுங்க ஸ்கூல் கிட்டியு பாக்கறது கொஞ்சோ கஷ்டந்தான
இல்ல இல்ல பாக்கனு பாக்கணு கண்டிப்பா பாக்கணு நம்ப எவ்ளோ ஃபீஸ் குடுத்து படிக்க வெக்கிறோ பாத்து தான ஆகணு அது அதுவு ஒரு சப்ஜெக்ட் மாரி இப்ப கொழந்தைங்க ஹெல்த்து போய்ர்ச்னா
ஆமா ஆமா கரெக்டு தா கரெக்ட் தா ஆனா இம் செல பேரண் நீங்க சொல்ற மாரி கேக்க மாட்றாங்க அவுங்ளோட சோம்பேரி தனத்தால கொழந்தையோட எல்த்தையு ஸ்பாயில் பண்ணிட்றாங்க
அது வந்து காசு வீனு தா ஹெல்த்தியாவு இல்ல அதுக்கு பதிலா ஒரு பழ ஒரு வாழப்பழ கூட சொல்லுங்ளே வெச்சி அனுப்பலாம் அதுங் கொழந்தைங்க கேக் க்குதா கேட்டா வந்து சாதமானா கேக்குதா அதனால விட்டுருவாங்களா ஒரு அ அடியோ மெரட்னாலே இது பண்ணிட்டு போதுங்க இவுங்க செல்ல குடுக் குடுக் ஆமா அது மார் ஸ்கூலுக் போரமோது கூட அப்டியே வாங்கிட்டு குடுத்துட்டு போறாங்க காலையில வந்த் வரம் போது வாய்ங்க் குடுக்றாங்ளா
ஐயோ செல கொழந்தைங்களுக்குல்லா என்ன தெரியுமா நடக்குது ஸ்கூல்ல இருந்து பேரண்ட் பிக்கப் பண்றாங்கண் வச்சுக்கோங்களே ஃபை ருபிக் எனக்கு இது டென் ருபிக்கு ஸ்கூல்ல இருந்து வரும் போதே இது மாதிரில்லா நடக்குது அத பாத்துட்டுதா நம்ம கிச்சு கேக்க ஆரம்
கேக்கறாங்க அதுதா காசுனா என்னனே தெரியாது ஸ்னாக்ஸ் ஏதோ கேன்டீன் இருக்கு போல கேட்டே நால்லா குடுக் க மாட்டோ உனுக் வேணுமா நா நீ போ நா வந்து அங்யே ஆன்லைன்ல போய் இது பண்ற அப்படின்னே அப்பில்லா உனக்கு என்ன வேணா சொல்லு ஜூஸ் நா போட்டு தரே அந்த ஜூஸ் அப்டின்வே இல்ல எல்லாரு டென் ருபீஸ் டென் ருபீஸ் வாங்க எல்லாரு அது பத்து ரூவான்றது கம்மி தா நாளைக்கு இந்த பழக்கோ வேற மாதிரி போயிடு இல்லையா
இன்னைக்கு பத்து ரூபா நாளைக்கு ஹண்டட் அந்த மாரி அதிகமாயிட்டே இருக்கு
காஸ்சு வோட இப்ப காஸ் தோட இது தெ வேல்யூ தெரியுனு பட் வந்து காசுக்கு அடிமையாயிட கூடாது அப்டின்றதுனால நா காஸ் இப்லா கையில குடுக்கறதே இல்ல
நல்லதுதா குடுக்க கூடாது அ நீங்க சொல்றது கரெக்ட் அப்சலுட்லி கரெக்ட் தா
அதுதா எனக்கு தெரியில இத்தூலுண்டு கொழந்தைங்கலா கே அவ சொல்றா எ பைய இல்லமா லன்ச் டைம் வந்தா வந்து அ ஸ்நாக்ஸ் டைம் வந்தா அங்க போயி வாங்கி சாப்பிட்றாங்கம்மா ம் பா இந்த ஏதோ சொல்றாங்க சாண்ட்விச் அப்படி இப்படின்ட்டு யாரது உங்களுக்கு எப்படி உங்க ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல்ல கேண்டீன் இருக்கான்றது எனக்கே தெரியாது அப்படின்றது ஒரு நாள் இருக்குமா எப்டி நீங்க போலா உங்கள எப்டி டீச்சர்ஸ் அலோவ் பண்றாங்க இது தப்புல்ல
ஆமா
அத பாத்துட்டு இவன் கேக்கறா யாரு எனக்கு ஒரு மாதிரி ஆயிரிச்சி டென்ஷன் ஆயிரிச்சி அன்னைக்கு இன்னிக்கு காசு கேக்குற ஆமா ஆமா
கொழந்தையு அதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்களோ
உம் ஆமா ஆமா அத்தா அத்தா இப்ப நா ஹெல்த்தியா தா சமைச்சிட்டுருக்கே சேரி நாளைக்கு பேசுவோமா
ஓகே ஓ இன்னைக்கு எதும் இல்ல ஓகே ம் ஹெல்த்த பாத்து
உம் ஆமா ஆமா சேரி சேரி ரிலாக்ஸா இருக்கலான்தா கொஞ்ச நேரம் கால் பண்ணே கொஞ்சோ ஏதோ தலவலி போச்சு எனக்கும் ம் சரி பை நாளைக்கு பேசலா
ம் பாய் பாய்